ஹலோ கேக்குதா டி எனக்கு எங்க அம்மாகும் சரியான சண்ட டி
கதவு உடைச்சு தானே
ஆ கதவு உடைச்சன் அது சொன்னன் தானே முந்தா நேத்து கதவு உடைச்சி அதுக்கப்றோ நா என்ன பண்ணேன் செரி தொறந்து பாக்கலானு சொல்லிட்டு அந்த உடைச்ச ஹேண்டில் பார் எடுத்து வச்சு அந்த கம்பியும் வச்சு நா தொறந்து பாத்தன் தொறந்துடுச்சு
ஆ செரி
அப்றோ நேரா எங்க அம்மா எங்க அம்மா அந்த ரூம்ல இருந்தாங்களா போய் எங்க அம்மாவ போய் கத்து கத்து கத்துனு கத்துனேன் ஏன்னா போன் எடுத்து அத்தன பேரு எனக்கு மெசேஜு ஏழு எட்டு பேத்துக்கு என்னமோ எங்க அம்மா கூப்பிட்டு வச்சிருக்கு அத்தன பேரு என்ட கேக்குறாங்க எனக்கு சரியான கடுப்பு ஆயிடுச்சு நா நேர எங்க அம்மாகிட்ட போய் கத்து கத்துனு கத்தி எதுக்கு என்னமோ நா ஓடி பண்ண மாரி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சிருக்க இப்ப உனக்கு என்ன எல்லாரும் என்னய தப்பா நெனைக்கணுமா நா எங்கயோ ஓடி போன மாரி நெனைக்கணுமா அதுக்கு வந்து இத்தன பேத்து கூப்பிட்டு வச்சிருக்க ஒருத்தர் ரெண்டு பே ர் கூப்பிட்டா சரிங்களா இத்தன பேர் ஏ கூப்பிட்டு வச்சிருக்க கத்து கத்துனு கத்தி என்ன பண்ணே எங்க அம்மாவோட போன்ல என் ஃப்ரெண்ட்ஸோட நம்பர் எல்லாத்தையும் அழி அழிக்க வச்சிட்டன் அதுக்கப்றோ எங்க அம்மா உனக் கு கால் பண்ணியிருக்கு ஆனா அந்த நம்பர் வந்து ரிங்க் போல
ஓ ஆமா ஆமா அப் போ எனக்கிட்ட பேலன்ஸ் இல்ல
எங்க அம் அந்த நம்பர் வந்து ரிங்கு போல அதனால எங்க நா சொன்னேன் இவ்வுளு கூப்பிட வேண்டியதான நீ எதுக்கு நீ எதுக்குமா நீ அந்த புள்ளைய கூப்பிட்ட அந்த அந்த அவ இருக்கால குண்டு ல அ எதுக்குமா நீ அந் ள்ளைய கூப்பிட்ட இவ்வளே கூப்பிட வேண்டிய தானே இல்லாட்டி இவள எங்கி பக்கத்துல ஒருத்தி இருக்காளா அவள கூப்பிட வேண்டியதுதானேனு கேட்டப்போ நா ரெண்டு பேத்தையும் கூப்பிட்டேன் நா கால் போள நா அந்த பிள்ளைகிட்ட கேட்டப்போ எனக்கு இந்த நம்பர் குடுத்தா அப்டின்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொன்னப்போ உக்காந்து எல்லா நம்பரையும் அழிக்க வச்சிட்டேன் அப்ப சண்டை போட்டதுதான் இப்பவும் சண்டை இன்னைக்கு வேணும்னே எங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருந்துருக்கு ஆர்டர் பண்ணி எங்க அண்ணனுக்கு மட்டும் பிரியாணி அப்டியே போட்டுக் குடுத்துருச்சு எங்க அண்ணன் வந்து என்ன மனசு இருந்துச்சோ என்ன இதுன்னு தெர்ல அவன்கிட்ட நான் சும்மா டேய் ஒரு வாய் குடுரா அப்டின்னு கேட்டேனா வந்து எடுத்துக்கோ அப்டின்னு சொல்லிட்டு கொஞ்சோ குடுத்தான் சாப்பிட்டேன்
அ
எனக்கு அப்றோ எனக்கு கே பசிச்சது அப்போ என்ன பண்ணிட்டேன் ஒரு பர்கர் ஆர்டர் போட் தின்னிட்டேன்
ஆ ஹா
இன்னும் சண்ட தீந்துட்டுல்ல எங்க அம்மா இன்னு பேசல எங்கிட்ட
ஆனா நீ பண்ணுனது தப்புதான் தாண்டி
நா பண்ணுனது என்னடி தப்புடி போன் சுவிட்ச் ஆப் பண்ணி நா என்னடி
நீ நீ சொல்றது ஒன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்ட் என்னதான் நீ வந்து நீ வேணுமண்டடே பண்ல அது உண்மை அது கரெக்ட் அத நா ஏ எதுவுமே நா தப்
நா எங்க அம்மாட்ட அதான் சொல்லிட்டு இருந்தேன் போன எனக்கு வர தெரியாதாமா போன் நா வேணுமே னு ஸ்விட்ச் பண்ண ஆப் கிடையாது போன் சார்ஜ் இல்லாம ஸ்விட்ச் ஆப் ஆயிடுச்சு அது நா நடந்து வரத்திற்கு லேட் ஆகிடுச்சு எனக்கு வண்டி தந்து இருந்தா கூட நா சீக்கிரம் வந்து இருப்பேன் நடந்து வரத்திற்கு லேட் ஆகிடுச்சு உடனே உனக்கு நா வண்டி வாங்கி தரவா வண்டி வேணா வேற எதா து சொல்லிருவேன் அப்டின்னு கத்திட்டு இருந்துச்சு
டி அது என்ன தா இருந்தாலு பயம் வருண்டி பையன இருந்தா கூட தெரியாது இந்த ஜெனரேஷன்ல பொண்ணு லேட்டா வந்தா மனசு பக்கு பக்குன்ருக்
டீ நா டைம் கூட பாக்கல தெரியுமா? வீட்டுக் கு வந்துதா அந்த டைமேயே நா பாத்
உன் மேல தப்பில்லடி ஏன்னா உ உனக்கு தெரியல அது தப்பில்ல ஆனா அதே சமயத் துல அவுங்களயு நீ குத்தோ சொல்லக் கூடாது. ஏன்னா பெத்தவங்களுக்குதா அந்த வலி தெரியுன்னு சொல்லுவாங்க.
நீ பெத்துருக்கியா பத்து?
அப்டி சொல்லல இப்ப பாத்துக்கோயே
புரிஞ்ச்சு எனக்கு தெ
ஸ்கூல் விட்டவுன்னே கரெக்டா அஞ்சே கால் அஞ்சர மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துருவே நானு. நால்ர மணிக்கு ஸ்கூல் விட்டுச்சுனா அஞ்சர மணிக்கி நா வீட்டுக்கு வந்துருவே சொல்ல போனா பதினஞ்சு நிமிஷந்தாண்டீ அங்க இருந்து இங்க வரதுக்கு நா அங்க போயி அங்க உக்காந்து டீ சாப் ட்டு அங்க உக்காந்து போண்டா வடை எல்லா அமுக்கிட்டு ஆ வர்றதுக்கு அஞ்சர அஞ்சே முக்கால் ஆயிரு. அஞ்சர ஒரு அஞ்சே மு அஞ்சர மணிக்கி மேல தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோ எங்க பாட்டி எல்லாத்துக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க.
அதுதா எங்க அம்மாவு வந்து அதனாலதா என்ன காலேஜுக்கு வந்து என்ன பஸ்ல போக வேணான்னு சொல்லுச்சு. ஏன்னா எங்க அம்மா வந்து உன்ன பஸ்ல அனுப்பிச்சு விட்டுட்டு நீ வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா நீ வந்தியா இல்லையான்னு தெரியாம நா வேலைல இருப்பே நீ வீட்டுக்கு வந்தியா இல்லையான்னு தெரியாம நா எப்டி நானு இருப்பே எப்டி நானு வேலைய பாப்ப நானு எனக்கு ப படபடான்ட்டு இருக்கு நீ வந்தியா இல்லையான்னு தெரியாம. அதனால பஸ்ல போவேணா நா ஆட்டோ வைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஆட்டோ வச்சுருக்கு
ஓ அது என்னமோ கரெக்ட்டுதா. அது வீட்ல எங்க அம்மா மார இருக் எங்க பாட்டி இருக்கறனால எங்க அம்மாக்கு கூப்ட்டுடுவாங்க. எங்க அம்மா என்ன பண்ணு ஒரு பத்து நிமிஷோ வெயிட் பண்ணு. அப்புறோ ஒரு ஆறு மணி எப்டி இருந்தாலு ஆறு மணிக்குள்ள நா வீட்டுக்கு வந்துருவேண்டி இல்லாட்டினா யாருகிட்ட இருந்தமோ ஃபோன் வாங்கி இல்ல லேட் ஆகுனா ஃபோன் பண்ணி எங்க அம்மாட்ட சொல்லிருவே. மி இந்த மாரி ஃபிரெண்ட்ஸ் கூட நா வெளிய போறே
க்கம் இல்ல ஏன்னா இந்த மாரி லேட்டாலா நா வந்து அப்டி எனக்கு பழக்கம் இல்லையா அதனாலதா ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிட்டு எங்க அத்தாவு அதா கேட்டாங்க நீ யேன் உன் கூட வந்தவங்க கிட்ட இல்லாட்டி யார்கிட்டயாச்சு ஃபோன் வாங்கி அம்மாட்ட சொல்ல வேண்டியதான அப்டின்னு கேட்டாங்க. எனக்கு அது பழக்கோ இல்ல ஏன்னா என்ட்ட ஃபோன் இருக்குல்ல ஏன் ஃபோன்லதா நா கூப்புடுவே. சுவிட்ச் ஆஃப் ஆறது இது ஃபஸ்ட் டைம் இதா ஃபஸ்ட் டைமு அத இது அதனால எனக்கு பழக்க இருந்தா கூடியு நா என்ன பண்ணுவ யா யார்ட்டாச்சு கூப்ட்டு அந்த மாரி கூப்பட முடியு. எனக்கு பழக்கோ இல்லாதனால சேரி வீட்டுக்குதான போறோ வீட்டுக்கு போய்க்கிலா அப்டின்னு சொல்லிட்டு எங்க அம்மா யாரு நம்பரையு வாங்கி கூப்புடல நானு
ஓ நா கரெக்ட்டா அஞ்சர மணிக்கி மேல ஆகுன்னு தெரிஞ்சிருந்துச்சின்னா ஓ ம் அந்த இனிமே அந்த மிஸ்டேக் மட்டு பண்ணாத அவ்ளதா. வேற உன் மேலயு தப்பில்ல உங்க அம்மா மேலயு தப்பில்ல. ரெண்டு பேரு சாரி கேட்டு அமைதியா இருங்க.
யா நானு எங்க அம்மாகிட்ட பேசுனே அம்மா என்ட்ட பேச கூட மாட்டேங்குது. நா அப்டியே உட்டுட்டே. எப்டி ரெண்டு நாள்ல எங்க அம்மா வந்து பேசிரு. ஆமா யே அம்மா அம்மா புள்ள சண்டை எல்லா வெறு ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள்தா அப்றோ தன்னாலயே செரியாயிரு. எப்பிடி செரியாகுதுனே தெ ரியாது.
நானு இப்பிடிதா போன வாரத்துக்கு முந்தின வாரோ எங்க அம்மா வந்து துணி தொவைக்கிறக்காண்டி கூப்ட்டுட்டே இருந்தாங்க. நா எநிக்கவே இல்ல தூங்கிட்டே போன வாரோ. எங்க அம்மா ரெண்டு மூணு நாள் பேசவே இல்ல மூஞ்சிய உர்ருனு வெச் சுத்திட்டு இருந்துச்சு எங்கம்மா ஆமா.
ஆ
டி எங்க வீட்ல ஆட்டோ ஆட்டோமேட்டிக் இல்லடி எத்தன பேர் எங்க அம்மா எங்க எங்க அம்மா என்னோடது அ எங்க அண்ணனோடது மூணு பேதது டிரெஸ்ஸு. தாத்தா பாட்டியோட ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறோ மாமா ரெண்டு மாமாவோட ட்ரெஸ்ஸு. யோசிச்சு பாரு இதுல எங்க மாமாவோட ஒர்க்கிங் ட்ரெஸ் தனியா நார்மலா போடுற டிரஸ் தனியா எவ்ளோ பேத்து ட்ரெஸ் வரு? அதெல்லா தனியா நின்னு அலாச முடியாது. ரொம்ப கஷ்டோ. அதனால கூப் ம் வாஷிங் மிஷின் ட்ரையரோட மட்டும்தா இருக்கு. அலாச முடியாது.
அலாசறது அதுலயே வாஷிங் மிஷின்லயே அலாச வேண்டியதுதான?
தண்ணி ரொம்ப செலவாகு இல்ல? அது இல்லாம எங்க வீட்ல வந்துட்டு வாஷிங் மிஷின்ல துணி தொவைச்சா அதாவது அலாசுனா வந்து
இங்க நாங்க அப்டிதா ஒரு நல்ல தண்ணில தொவச்சிரு வோ அப்றோ உப்பு தண்ணியோடது போட்டு விட்டு இதுலயே அலாசி விட்ருவே. ஆனா எங்க அம்மா வந்து இதுல அலாசுனா டைம் ஆகுன்னு சொல்லிட்டு வேணுண்ட்டே எங்க அம்மா என் பண்ணிரு கையிலயே அலாசிரு. எங்க அம்மா தொவைக்கற மாரி இருந்தா கைல அலாசு நா தொவைக்கற மாரி இருந்தா நா இதுலயே அலாசிருவே.
அதேதா எங்க அம்மாக்கு அது இல்லாம எங்க வீட்ல வந்து மனசு திருப்தி ஆகாது. ஏன்னா வாஷிங் மிஷின் தொவச்சா அழுக்கு போகாதாம்மா அதுலயே அலாசுனா. அதனால கையிலதா அலாசனு.
ஓ எங்க வெளிய வச்சு பண்ணுவியா?
ஆ எங்க வீட்டு வெளிய இல்ல எத்திம்கானா இருக்குல்ல பக்கத்துல?
ஆமா
அங்க உள்ள ஒரு இது இருக்கு அங்க போய் வச்சு அலாசுவே.
ன்லா பயம்புடுத்தி வச்சிருக்கயில எப்டி தைரியமா அங்க நின்ட்ருக்கே?
எங்க?
அந்த சைடுல பேய் எல்லா வருந்தான?
எத்திம்கானாக்குள்ளயா?
அந்தப் பக்கோ எதோ பே கபர் இருக்கு பேய் வருன்னு சொன்னதான? மஹரிம் நேரோ அன்ன அன் அன்னைக்கி ஆன ஓ
ஞாபகோ இல்லயே டீ எங்க நீ சொல்ற? மொட்டமாடிக் போற வழிக் பக்கத்துல
ஆ ஆமா ஆமா.
அங்க அலாச மாட்டோ. அங்கதா அலாசிட்டு இருந்தோ என்ன பண்ணுவோன்னா எத் திம்கானாக்குள்ள வந்து பைப்பு இருக்கு அங்க இருந்து டியூப் போட்டு அங்க வச்சு அலாசுவோ. அதுக்கப்புறமா எதுக்கு இ்வ்ளோ தூரோ டியூப் போட்டு அலாசனுன்னு எத்திம்கானாக்குள்ளயே போய் அலாசிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து கொண்டு போய் அலாசிருவே. அப்பற இந்த வார ஞாயத் துணிய எல்லாம் அலாசிட்டு நானே அலாசன் நானே அலசிட்டேன் ஃபுல்லா
ஓ அதான் ஞாயித்துகெலமா உருப்பட்ட வேல இருக்குன்னு சொன்னியா
ஆமா அதான்ங்க வ நாய துணி துவச்சிட்டு எங்கள் அம்மா பாதி துணி காயப்போடிச்சு பாக்கி துணி என்ன மேலே போய் காயபோட்டு வந்ட்டேன் துணி தொவச்சிட்டு அதுக்கப்புறமா எங்க அம்மாக்கு முட்டி சரியா ஆமா ஞாயிற்றுக்கிழமை லீவு அது அப்பறோ எங்கம்மாக்கு வேற மு முட்டி ரொம்ப வலி எதுமே பண்ண முடியலேனு சொல்லி ஹாஸ்பிட்டல் போய் அங்க போனா ஊர்ல இருக்கிற எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல் தா இருப்பாங்க போல அந்த கூட்டம் சரியான கூட்டம் அங்க முடிச்சு பேர குடுத்து அத குடுத்து போய் எதா ல்லாம் பாத்து முடிச்சட்டு சரி சேரி மாத்திரவாங்க போகலாம்ன்னு பாத்தா பஃபார்மசியில அவ்ளோ பெரிய லயன் நிக்கிது
அஹ அந்தா நம் வீடல இருக்கிற வரைக்கு நா இந்த உலகத்திலேயே இத்தன பேர் எங்க இருக்காங்கன்ன ந தெரியாது அவன் ஹாஸ்பிட்டல் போனாதான நட இது அப்புறம் நம்ம உயிர் மேல ஒரு பயம் ல்லாம் அந்த போனத வரும்
அதுதான் எனக்கு அப்பதான் தோணுது ஊர்ல இருக்கிற பாதி வேற ஹாஸ்பிட்டல் தான் அழஞ்சிட்டு இருக்கறாங்கன்னு தோணுது
ஓ அன்னைக்கு ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா அப்ப அதனால் வந்து எங்க அத்தா இருக்கார்ல நா ரூம்ல போய் எங்க அம்மா எங்க அத்தா இருந்தாங்க நான் வந்து எ அம்மா ஹேய்ஸ்பாட்டு நு மணி கேட்டேந்தேன் எ அத்தா ஏதோ வேலையில ஏதோ ரொம்ப டென்ஷன் வந்திருக்காரு அப்பதான் வந்தாரு எங்க நோட்ப கேட கத்திட்டே இருந்தேன் எங்கள் அத்தைல வந்துட்டு கத்தாம அந்த பக்கம் போக தல வலிக்குதுன்னு சொன்னாங்களா அப்ப நீ எஞ்சு போ அப்படின்னு சொன்ன கத்திட்ட நே அத்தா என்ன பண்ணிட்ட அப்டீயே பக்கத்துல கத்திரி கோள் எடுத்து எடுத்து கால்லே குத்திருக்காரு
யாரோட
ஏன் கால்ல
கத்திரிக்கோள் எடுத்தா
எங்க அத்த சரியான டென்ஷன்ல இருந்துருக்காரு நா இப்டி கத்துனதுக்கு ரொம்ப கோவ வந்து என்ன பண்ட்டாரு பக்கத்துல மிஷின் மேல கத்திரிக்கோல் இருந்துச்சா எடுத்து குதித் நானூ அ செத்துரேவேன் கெனச்சிட்டு நாங்கே ஃபஸ்ட் நா அடிக்கதா செஞ்சாரு என்ன அடிக்கும்போது நா என்ன பண்ட்டே தடுத்துட்டுருந்தே அப்போ என்னாச்சி மிதிச்சிட்டேன் தெரியாம தடுத்துட்டு இரு அடிவாங்கி இருக்கு சொல்றியா எங்க அத்த அடிச்சா அடி ஒவ்வொரு அடி இடி மாதி இருக்கும்
கே அ
படுத்துட்டு இருந்தேன் பாத்தா என்னயிச்சு சரி அதுக்கப்புற மிதிச்சிட்டே இப்போ என்னய மிதிக்கிறன்னு நீ என்னயா மிதிக்கிறன்னு சொல்லிட்டு கத்திரிகோல் எடுத்தாரு பாரு அது காலில் குத்திடுச்சு எனக்கு அப்ப எதுவுமே தெரியில நா என்ன பண்ணிட்டே நேரா க என்ச்சி மொட்ட மாடிக்கு போய்ட்டே மொட்டமொ ஏனா எனக் கால்வன்ச்சு
ஆ
கூப்டா அப்றோ என்ன பண்ட்டே நாலுது இங்தா இருந்தே நேரா என்ச்சி மொட்டமாடிக்கு போயிட்டே அந்த எனக்கு கால்ல ஆனதே தெரில மொட்ட மாடிக்கு போயிட்டு பாக்கேறே ஃபேன்ட்ல லா ரத்தோ அவன்து நா என்ன பண் டெ எங்க அப்பாவோட அக்காக் கால் பண்ணி வர சொல்ட்டே
ஆ
கொழப்பக்கறங்க அப்டிப்பிடின் சொல்ட்
அடப்பைத்தி காரி
எங்க அம்மாவு என்ன கண்டுக்கல ரத்த குத்தி கால்ல ரத்த வருது பூ எங்க அம்மாட்ட போய் காட்டுறே அம்மாவு கண்டுக்ல
ஆ
அந்த மனுஷே அமைதியாவே இருக்க மாட்டாரு கோப வந்து இப்டிதா நடக்கு எங்க அம்மாவு அசால்ட்ட உட்டுருச்சு எங்க அண்ணே வீட்ல இல்ல நா என்ன பண்டே எனக்காக கேக்கற யாருமே இல்லனு சொல்ட்டு அவங்கள கூப் டே அவங்களு என்னமோ ஏ அது சொல்லிட்டு கேம்பி குடுகுடுன்னு ஓடி வந்ட்டா அவே பத்தா கால்ல ப்டி ஓட்டையாயிடுச்சு ப்டி இப்ப வந்து எப்ப தெரியுமா ஒரு மூணு நாலு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடினு நினைக்கிறே ஏ இர்ரி எங்கத்த கதை தட்டுது ஒரு நிமிஷ என்னன் கே கேட்டு கூப்பறே
ஆ ஓகே ஓகே